கேக்குதாங்க என்ன காலையில இருந்து ஆள காணும் பைல்ஸா பிள்ளைங்களும் ஆள காணோமா
இல்லைங்க கொஞ்சம் வெளியில போயிருந்தேன் ஆஹ் வெளில போன இடத்துல மாட் டிகிட்டேன் அதனாலதான் லேட் ஆகி போச்சு நல்ல வேலை பைல்ஸ் வராம வந்து
ஆமா இன்னைக்கு காலையில இருந்து வெயிட்டிங் வரும் வரும்ன்னனு அது அவரும் பாருங்க ஸ்டில் வெயிட்டிங்னு போட்டாரு
நீ உங்களுக்கு ஃப்ரீயா இருந்தியலா நான் ஃப்ரீயா இருந்தது இல்ல ரொம்ப வேலை இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டு அவன் தூங்குறான் நான் பக்கத்தில படுத்துருவேன்
அப்படியா செரி செரி நேத்து இப்படி இருந்தா கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துருப் பேங்க இன்னைக்குன்னு பாத்து இப்படி இருக்காது அதான் நான் ஃப்ரீயா இருக் இன்னைக்கு பைல் வராதுங்க
ஆஹ் அதுவேணா சொல்லுங்க நான் பயந்துகிட்டே போனேன் இன்னைக்கு பைல் வந்துருச்சுன்னா உடல மாட்டி க்குவோமேனு
உம் உம் செரி செரி வரலை ஆமா தப்பிச்சாச்சு உம் இனிமே வருமா
தெரியல இப்படி இன்னுமே வந்தாலுமே நம்ம எயிட்ஹவர்ஸ்
வந்தாலுமே நான் ஆமா எயிட்ஹவர்ஸ் இருக்கு முடிச்சு குடுத்துக்கலாம் உம் ஆனா இனிமே வர வேண்டாம்
வர வேணாம அதானே அதே சொல்லிருச்சுல மேடம்
சொல்லிருச்சி ஆமா
உம் எப்பவுமே உங்களுக்கு கொட்டாய் வரும் இன்னைக்கு எனக்கு கொட்டாய் வருது இன்னிக்கு இன்னும் படுக்கவேயில்லஇப்போதேன் கொஞ்ச நேரம் சாஞ்சேன் அம்மாடி
உம் உம் சேரி முடியலடா ஆஹ் வெயிலு தான் என்ன அங்க
சரியான வெயிலுங்க கரும்மோ
உம்
நீங்க அங்கே குளு குளுன்னு இருக்
எங்களுக்கு குழு குழுன்னு ஆயிடுச்சுங்க காத்து துணிய எல்லாம் காய மாட் டெங்குயூ
ஏ அவ்வளவுக்கு குளிங் இருக்கா ஆத்தாடி ஏன்
கூலிங்கதா இருக்கு
சேரி பாப்பா எல்லாம் ஸ்கூல் போய்டுச்சுங்களா நாளைக்குல அவளுக்கு என்னங்க இவ்வளவு தூரம் தள்ளி வச்சிருக்காங்க
ஆமா அப்புடிதான் வைப்பாய்ங்க எப்போதுமே அப்புடி தா வைப்பாய்ங்க உம்
இவன்லா என்னகிதா ஸ்கூல் தொறப்ப தெரிச்சு ஓடி போச்சு
இதுவும் அப்படிதான் அந்த டியூஷன் இருக்கு க்கனால போர் அடிக்கல இதுக்கு டியூஷன் போயிட்டு இருக்கனால இல்லைன்னா சிரமோ இது
உம் இருக்கும் ஆமா எவ்வளவு நால அதுகளும் டிவி பாக்குறது போன பாக்குறது டிவி பாக்குறது போன பாக்குறது இப்பதான் நான் படுத்துக்கிட்டு போன் நோண்டிக்கிட் இருந்து நீங்க அடிச்சுனா உடனே எடுத்
ஒடனே எடுத்துட்டீங்களா சேரி சேரி உ அவன் போயட்டு வன் டான தம்
அவந்து பன்னெண்டு மணிக்கு வந்துருவேன ஆமா வந்தான் ப்ப வந்து படுத்து தூருகே தூங்குறேன்
தூங்குறனா சேரி சேரி அதுதான் ஆஹ் போனே பேச மாமாமா மா மா மா கத்திக்கிட்டே இருப்பான் ஓ
ஆ ஆமா அதயும் வர மாட்டேன் ஆனா என்ன நம்ம போன் பேச விட மாட்டேன்
உம் அதுதான் ஆ எப்பங்க வேலைக்கு போவாங்க உங்க வீட்டுக்கு கரு
அவங்களுக்க இன்னும் ஜூலை ஆகஸ்ட்லதே போவாங்க
ஆகஸ்ட் லதா போவாங்களா ஆஹ் ஓகே ஓகே உம் அது வரைக்கும் சமாளிக்கணுன்னு
மன்றத்தை வாங்கிட்டோம்ல மன்றத்தை வாங்கி நம்மழிப்போம் வேற வழி இல்ல யோச்சி பாத்தோம் மேகொண்டுக்குவ வட்டிக்கு வாங்கினாலுமே அந்த வட்டியை கொடுக்குறதுக்கு பெரும்பாடா இருக்கு
ஆம்மா
அதுக்கு மன்றத்த வாங்கிட்டோம்ன ஆமா மன்றத் வாங்கினும்னா வட்டியு கட்ன மாதிரி இருக்கு அமௌன்டையு கட்ன மாரி இருக் முன் முடிச்சு உட்ருலாஅதை யோசிச்சு மன்றத்த போட்டுட்டோ அதுக்கெல்லாம் அலஞ்சிட்டு அங்கே இங்கட்டு போயிட்டு வறது இன்னகி லேட் தைபுஷ்
ஓ செரி செரி
எங்கிட்ட ஜாயிண்டுபோடாலா இல்ல
அடபாவி இன்னும்மா எடுக்காம இருக்கீங்க
சின்ன போட்டோங்க
இல்ல பாஸ்போ்ட் சைஸ் போட்டோ உம் ம் ம்
யனபட்ட வீட்டுல மாட் முற்றும் அறிவீர் அத துக்கிகெண்டு அவங்கிட்ட கொடுக்கறது
வாங்குவாங்கிலா
அதனால அதெல்லாம் போய் எடுத்துட்டு அவங்களையு கூட்டிட்டுதே போணே வண்டியில அதுக்கே அலைஞ்சிட்டு ஊடலா அந்த வேலையு பாத்துட்டு ஊடலா இவனையு பாத்துக்கிட்டு
ஆஹ் ஆஹ் ஆஹ் சரி சரி சரி கஷ்டோந்தாங்க நீங்க எல்லா எடத்துக்கும் போயிட்டு வச்சுக்கிட்டு அ வ அவ வே ற விட மாட்டாம்மா
அவன கூட்டிட்டு போறது பிரச்சன இல்லைங்க வண்டியில வச்சுக்கிட்டு நம்ம கடைக்குள்ள போ முடியாது
அப்டியா
அ எறக்கி விடுன்னு சொல்லுவா ஆனா ரோட்டு கடைக்கெல்லா போணோம்னா வெளில ஓடி வந்துருவ
வண்டிய பாக்றதா இவன பாக் கறதா அங்க போய் பொருள் வாங்கறதா மண்ட கெளம்பி போய்றதா
உம் சேரி சேரி பாப்பா கூட்டிட் போயற வேண்டியது அதானே அ அந்த வல்லயா ஓகே ஓகே ம்
க்கு வரும்போது பாதி வேல பாத்துக்கிட்டு இருக்கும்போதே பன்னெண்டு மணி ஆயிரு ச்சு இவன கூப்பட போனே ஸ்கூலுக்கு
உம் உம் உம்
அவ முடிக்காத வேலய இவன கூட்டிட்டு போய்தான பாக்க முடியு
ஆமா ஆமா கூட்டிட் போயிட்டுதா பாக்க முடியு ம் சேரி சேரி சமைச்சு வெச் போயிட்டீங்களா காலையிலயே
கா எப்போவுமே காலையிலயே சமையல் முடிஞ்சிரு
சூப்பர் எங்க வீடு மாரியே
ஆமா அதேன் எனக்கு பெட்ரு சரி இங்க எப்ப யாருக்கு எப்ப பசிக்குதுனுலா சொல்ல முடியாதுங்க
ஓ அது வேறயா
அது இல்லாம அவுகளுக்கு அல்சர் பிரச்சன இருக்குனால வெளில போனாலு வாங்கி சாப்ட முடியாது அதிகமா
ஓ ஓ அதனால வீ
வீட்லதே புல்லா ஆமா என்னைக்காவது எனக்கு வேணுங்கிறப்ப மட்டும் எப்படியாவது பேச்சி கீச்சி கூட்டிட்டு போயிருவ கடைக். .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
எவ்வளதே மள்ளுக்கட்டி நம். மளு அஞ்சு இருக்கும் சாப்பட்டு இருந்தா நாக்கு செத்து போய்றாது.
அதாதா. ஆமா கரெக்ட்டு. நம்ம சாப்பாடே எவ்வளவு நேரம் சாப்புறது சொல்லுங்க. ஆமா . அதுதா கரெக்ட்டு போர் அடிச்சிரு உம். உம்.
நீங்க குட்டாரியா வருவீங்க.
கொட்டாவே தூங்குங்கங்க.
ஏங்க நீங்க வேற மணி ஆஹ. ஆஹ பணி மூன்றையாச்சு அடுத்து. பாப்பா கூப்ட போனு.
ஓ அவ்ள கூப்பட போணுமோ.
பதினு கால அஞ்சு மணிக்கு எந்துருச். சா. நைட்டு பதினொன்ற வர எங்களுக்கு அலச்சலா இருக்கு. து வேலையா இருக்குது. முடியல என்னால.
கஷ்டதாங்க என்னவன்றது வேற.
வேற வழி இல்லையே ஆமா ஐயையோ. அஹஹே. நீங்கதா இன்னிக்கு ஒர்க் இல்லாம ஜாலியா இருந்திருப்பீங்க
ஆமாங்க நான இன்னிக்குன்னு பாத்து காலையிலயே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டேங்க சாம்பார் வச்சு கீர பொரியல் பண்ணி. எல்லாம் பண்ணி வச்சிட்ட. காலையில எழுந்து. சிறுதானியம் பொங்கல் வச்ச. சிறுதானிய இந்த குதிரவாளி இந்த அததெல்லா இருக்குல்ல சாம, வரகு, தென.
எல்லாத்தையும் மொத்தமா போட்டு வச்சுருவியா.
இல்ல இல்ல அது. வேதா.
அ சிறுநானிய பொங்கல் சொன்னீங்கல்ல ஒருவேளை எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சு
இல்ல இல்ல அந்த ஏதோ ஒண்ணு வாங்கின என்ன வாங்கினேன்னு தெரியல இந்த டைம் ஜாமான் வாங்கும் போது
என்ன வாங்கினீங்க தெரியாமலே பொங்க வச்சிருக்கிங்க பாத்திங்ல நீங்கதா கிரேட்
தெரியாதுங்க அரிசி டிஃப்ரெண்டே தெரியாது அது
ஆஹ்
ஆமா அ பார்த்தாலே தெரியாது ஆன எங்க அத்தை சொல்லிருவாங்க எனக்கு தெரியாது
ஆஹ் பரவாயில்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா சமைக்கிறீங்கங்க நீங்க
செஞ்சருவேங்க என்னன்னு
எனக் கொஞ்சோ சமயல் சொல்லி குடுங்க லாம்ல ஏதாவது டிப்ஸ்ஸு குடுங்க
ஏதா இது டிப்ஸ் இந்த சிறுதானிய பொங்கல் எல்லாம் பண்ணுங்கங்க ஒரு பத்து பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு பண்ணுங்க சூப்பரா இருக்கும் உம் ஏதாவது ஒண்ணு வாங்கி நம்ம ஏதாவது ஒன்னு வாங்கி அதேதான் எப்போதும் போல பொங்கல் வைக்கிற மாதிரிதான் இது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நெறைய ஊத் ங்க ஒன்னுக்கு மூணு மூன்ற ஊத்துங்க ஒரு டம்ளர் ஆனா ஹெவி இது சாப்படுறது வந்துட்டு ரொம்ப ஹெவி அதனாலகொஞ்சோ கம்மியா வைங்க கொஞ்சம் வச்சு பாருங்க இல்ல நீங்க சாப்பாடு உம் வெறும் ஒயிட் ரைஸ் மாரி வைக் னாலும் வைக்கலாம் நீங்க வச்சு வடிக்காம தண்ணி கரெக்டா அளவு தண்ணி ஊத்தி கிண்டி கிண்டி விட்டீங்கன்னா வெந்துடும் சீக்கிரமும் வெந்துடும்
சோறு வடிக்கிற மாரி அதை வடிச்சு விட்டுருலாமா
வடிக்கக்க கூடாது தண்ணி வடிக்கக் கூடாது தண்ணி வடிக்காம கிண்டி கிண்டி வைக்கணும் நம்ம தண்ணி கரெட்டா ஊற்றணும் கஞ்சி மாரிலா இருக்க தண்ணி கம்மியா வேணுங்கிறப்ப ஊத்தி ஊத்தி கிண்டணும் சீக்கிரம் வெந்துருமா அதனால
ஓ வேக வேக கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்த சொல்றிய
ஆஹ் ஆமா நான் குத்துமதிப்பா ஊத்தி பண்ணுவேன்
அஹடப்பாதி ஆனா கரெக்டா வந்துரும்
டா வந்துரும் தெரியும்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல தெரியும்ல அது
எனக்கு என்னமா அந்த தோச சட்னியே வச்சாலுமே தோச இட்லி வச்சாலுமே சட் நீ ரொம்ப பாடா இருக்குங்க
அது எல்லாரு வீட்டுலயம் அப்டி
கருமம் எப்போ மா வய எப்ப பாத்தாலும் சட்னி இது ஒன்னும் தோச இட்லி இதே ஈஸியான வேல
ஆமா அதுதான் ஈஸியான வேல அதுலயுமே இந்த கம்பு தோச சார் இந்த தோசல்லாம் ஊத்திருங்கங்க
இந்த தடவ தாங்க பாசிபயறு தோச ஊத்துனே
அது பாசி பயர் கூட ஒரு மாரி பச்ச ஸ்மெல் வருங்க
ஆஹ ஆனா இல்ல ஏ தோச மொருகலா ஊத்தும் போது ஆனா பச்ச அதோடவிலாம் மாவ ஆட்டம் போது பச்ச தொடங்குச்சு
ஓ ஊதும் போது வரலயா
ஊத்தி அஹ ஊத்தி எடுக்கும் போது வல்ல
ஆஹ ஆஹ் உஹம்
ஆஹ வேற என்ன சொன்னிங்க
சேரி சேரி உம் ஆனா இது கம்பு கம்பு இந்த ந சிறுதானி இந்த இதெல்லாம் ஊற வச்சு சுத்தி பாருங்க சூப்பரா இருக்கும் நல்லா மொறுமொருன்னு வரும் கம்பு சோளம் இதெலாம்
சேரி அத வேணா செஞ்சு குடுப்போம் அதெலாம் செஞ்சாலே வச்ச சட்டி நீதானே வக்க வேண்டியத இருக்கு
அது வச்சச்சட்னி தான் வக்கணும் தக்காளி கொழம்பு அந்த மாரி எனத்தாவது வக்க வேண்டியதான் உம் சேரிங்க சேரி பாருங்க ஓகேங்க வக்கிறேன் பாய் பாய்